ஹலோ வணக்கம் எப்டிரு கிங்க
ஆ நா நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
நா நல்லா இருக்க மதிய உணவு சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு நீங்க
ஆ சாப்டோம் என்ன செஞ்சுட்டிருக்கீங்க
சாப்ட தூங்கலான்னு பாத்தா தூக்கம் வர்ல அதோட சும்மா காரியால ஃபோன் பேசலானு
செரி செரி இப்போ புதுசா எங்கியாச் சு போன நாள்கள்
நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நாங்க நா ஃப்னிஷ் பண்ற
அப்டிங்ளா செரி ம் படிக்கும்போது அந்த மாரி ஏதாச்சும் சொல்லுங்ளா
அக்கா நீங்க ஃப்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க நா அப்றோ நானே சொல்லி நானே பேச ஆரம்பிச்சிருவ
செரி இந்த கருப்பு படம் பாத் திங்ளா
பாத்த
ஆ அதுல என்ன கத போயிட்டிருக்கு
என்ன கத போய்ட்டிருகா
ஓ
நா பாதி தங்க பா்த்தே பாதித அந்த பாதி இருந்து சீனரியும் பாத் ஏனா இந்த அந்த பொண்ணு வந்து அந்த கோர்ட்டுக்கு கோர்ட்டு போவாங்கள அந்த பை அந் அந்த பொண்ணு அவங்க அப்பாவ அந்த மாரி நகை இதுவாயிச்சுன்னு
தொலஞ்சிச்சு
ஆமா அந்த நியூசே தா பாத்தே
பத்தி சொல்லுங்கள்
அது பத்தியா
ஆ
நீங்க பாத்துட்டீங்களா
த்த
ஆ நீங்க சொல்லுங்க பாக்லா உங்களுக்கு என்ன புரிஞ்சுது உங்களுக்கு சேரி அத பத்தி பேசுங்க
ஆ கதைகலா
ம்
சேரி வா வந்து அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷனுக்காக வராங்க வந்துட்டு அவங்க வந் வந்து அந்த நகைய வந்து திருடு போயிருது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனுக் க்காரவங்களே அந்த நகை எடுத்து வச்சுக்கிட்டு
ம்
இல்லைங்களா அப்போ வந்து இது பண்றாங்க அதுக்கப்புறோ வந்து வக்கீல வச்சு வாதாடுறாங்க
ம்
ஆ வாதாட்ற வ க்கீல் வந்து ஏமாத்துறாரு அதுக்கப் அப்புறோ தா வந்து சூர்யா இறங்குறாரு இதுல அ து தா அந்த கதையை தா அ சாமியா அத வச்சு தா கதைய கொண்டு வராங்க இல்லைங்களா
ஆமா அவள்தானா
என்னப் புடிக்கும் ஆமா நா அவ்ளவுதாபத்த
ம் ம்
என்ன சாப்ட்டீங்க
நா வந்து வீட்ல லேமன் ரைஸ்
ஆ நா ரசோசாதோ
நீங்லே சமச்சதா
ஆமா வேற யாரு சமச்சி த்தவா சொல்லுங்க வீட்ல நாங்கதா சமைக்கனு
ஓ
ட்ல்ல இருக்கவுங்க சமச்சிதந்தா சாப்பல்லா
ம்ம்
எங்க போணுன் ரொம்ப ஆஸ் த்த சொல்லுங்க
நா போறவ நா போ போனுன்னு ஆசப்படற பிளேஸுக்கு போயிட்டு வந்ட்டாச்சி
எங்க போயிட்டு வந்தீங்க
நா கேரளா போய்ணுன்னு ஆசப்பட்டே கேரளா போயிட்டு வந்துட்டோ ஆ மூணாறு பாகமானு வர்கல மூணாறுல ன் என்ன பத்தன்னா டீ காடனு வியூ பிளேஸு
ஆ
பண்ணது ப் டேன்ஸ் ஆனது நா ஒரு பத் த்தொபது பேர் போனோ
சேரி எதுல போனீங்க பஸ்ஸா ட்ரெயின்னா வேன்ப் புடிச்சி
ம்
அதுக்கு செலவுகள்ல்லா எப்பிடி வரு
அததா நாங்க
அதா ஒரு ஆளுக்கு இவ்ளோ அப் அப்டின்ற மாரியா
ஆமா ஆமா
செரி செரி செரி சாப்பாடு
சாப்
சேரிங்க இல்ல நீங்க செஞ்சு திருவீங்களா அங்க போயி
ஆமா ஒ ஒரே ஒரே நாள் மட்டு செஞ்சோ ஸ்டார்ட்டிங் போ சொல்ல மட்டு பிரியாணி செஞ்சு
அ எத்தன நாள் தங்னீங்க
நாங்க மூ நாலு நாலு நாலு அதா நால்ர நாள் கணக்காயிடு
ஓ செரி செரி ஆ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு எடத்துக்கு போவீங்ளா
ஆமா முக்கியமான மு முக்கியமான பிளேஸ் மட்டு சுத்தி பாத்தோ மூணாறுல சூசைட் பாயின்ட்டு
ஆ அங்கேயு இருக்கா சூசைட் பாட்ஸு
ஆ பாயின்ஸ் இருக்கு
சேரி சேரி எங்க மழ உச்சியில உம்
அதுக்கப்பறோ அதுக்கப்றோ அப்றோ இதுக்கு போனோ அந்த டீ
டி எஸ்டேட்டு் ம்ம்ம்
ஃபால்ஸ்சு
குளிக்கலாமா ஃபால்ஸ்ல போய் அங்க
ஃபால்ஸ்ல அங்க போனா குளிக்ற மைண்ட் செட்டே வராதுக்கா அவ்ளோ ஜில்லுன்னு இருக்கு கால் கூட நனக்கறது பிடிக்காது உங்களுக்கு ஜில்ன்னு இருக்கு
அதா கேக்குறே உம்
இங்க இருந்து மைண்ட் செட் எங்கானா ஃபால்ஸ் இங்க நம்ம சரௌண்டிங்ல எங்கனா பால்ஸ் இருந்தா நல்லா இருக்கு வெயிலா இருக்குதுல ஆமா அங்க நம்மோ அந்த மல யார சொல்லுவே வெயிலே இருக்காது மழை பெயற மெரி இருக்கு ஸ்டாடிங்கே
குளுரு
ம்மா குளுரு ச் நங்க கரெக்டான்ட் நாங்க கரெக்டா எப்பிடி சொ சொல்லதுனா ஜூன் பைதா போனனா
இப்பதா போயிட்டு வந்தீங்களா சேரி சேரி
ம்
அங்க போ அங்க போயிட்டு வேற
வாகமண் போனோ
வாங்கம்மன் எங்க இருக்கு அது
வாகமான் கேரளாலதா இ
அப்பிடியா சேரி சேரி அங்க என்ன இருக்கு பாக்க வேண்டிய இடோ
அங்க வந்து அதேதாங்க்கா இருக்கு அதே மே பிளேஸ்தா இருக்கு ஆனா அங்க மிஸ்ட்டி அந்த அ மேகோம்
உ உ ஆமா ஆமா ஆமா
ஆ அது வந்து அதிகமா இருக்கு கண்ணே தெரியாது இங்கந்து என்ன ஒரு ஒரு எழுவது மீட்டர் இருந்தா
ஓ சரி அதுக்கப்புறோ வந்து பகோ ஆ புகோமூட்டமா
ஆ ஆமா ஆமா
ம் பாக்குற இடல்லா நல்ல பச்சை பச்சையேன்னு இருக்கு இல்லைங்களா
கத்தந்தேல் டேன்ஸ் இந்த டிராவலிங்ல டேன்ஸ் டேன்ஸ் அத ரோட்ல போ சொல்ல அந்த வேன்லா நித்தரது டேன்ஸ்வுடுவாங்களா
ஆமா ஆமா ஆமா
பாக்றதெல்லா நித்தி டேன்ஸ் த்தரது அப்புளாப் போச்சி ஜாலியா இன்ச் ஆனா அதுக்கப்புறோ வர்கலா போனோ போய்றீங்களா
நா போலா அங்கல்லா
அங்க ஒன்னு இல்லக்கா பீச்சு இருக்குங்க
ம்
அதுக்கப்புறோ பேர் என்ன பேரு காயாக்கிங்கு
ஆ
கயாக்கிங்ன அது எப்டி தெரியுமாக்கா உங்களுக்குனு செப்பரேட்டா ஒரு போட் மாரி தந்துவாங்க நீங்களே துடுப் போட்னு
ஓ சரி சரி ஆ சேப்டி எல்லா இருக்குமா அதுல நம்மள எப்படி ஓட்டிட்டு போ முடியு இது ஆ இல்ல தோணி மாரி இருக்குமா இல்ல கா இப்ப இது க
ஆங்க சின்ன எப்டி சொல்றதுன்னா ஒரு பிளாஸ்டிக்ல அதாவது நம்ம ஒரு ஆள் இது பண்ற மாரி இருக்கு நா வேணா செ பிக் சென் பண்றே அத பாருங்க அதுல தெரியுமா பாருங்க ம் ம்
இப்ப நல்லா போய் என்ஜாய் பண்ட்டு வந்துட்டிங்க அஞ்சு நாளா
ஆமா அதுக்கப் போறோ அப்படியே கன்னியாகுமரி போயிட்டு ஆ அத பார்த்துட்டு அதுக்கப்புறோ திருச்செந்தூர் முருகன் கோவில்ல அங்க போயிட்டு கடல் ல ஆட்டோம் போட்டு கடலில் வீடியோ கீடியோ எடுத்துகின்னு ரீல்ஸ் லா பண்ணினு
ஆ
அப்டியே வந்தோ
சாப்படலா நீங்களே
ஆமா ஆமா ஒரே நாள் தாங்க செஞ்சோ அதோட பிரியாணி செஞ்சுங்காள ம் மத்த நாள வெளிலதா செஞ்ச வெளிலதா சாப்
வெளியனா காசு ரொம்ப அதிகம்மாககும்ல
ச்சு
ஆ
ம் நா எவ்வளவு செலவு பண்ணேன்னா ஒரு ப பதினோறாயிர ரூபா இல்ல பன்னெண்டாயிர ரூபா சொல
ஆ அவ்ளோ தானா
அவ்வளோதானாமா என்னங்க அவ்வளோதானே கேறீங்க அவ்வளோ செலவு பண்றக்கா
இல்ல
நீங்க அங்க போயிட்டு எதுவு பொருள்ல்லா கண்யா குமரிள மட்டு வாங்கணுங்க பொருள இந்த கம்பளி சின் சின்ன பசங்க சின்ன கொயந்த நீங்க அக்கா பொண்ண இருக்காங்க அவங்களுக்கு கம்பளி ஹேண் பேகு அது மாரிலா எடுத்தே அப்புறோ எனக்கு ஒரு மூணு வாட்ச் த்தென
இல்ல ரூமுக்கு காசு எவ்ளோ
ஃபர்ஸ்ட்டு மூணாறுல மட்டும் ஆர்நூத்தி ஐம்பது ரூவாச்சு
ஒரு நாளைக்கா
ஆமா வீக்கெண்ட்ல போயிட்டந்தாங்கோ
ஏ பரவாயில்லையப்பா எப்டி வெளியே சும்மா ரூம் மாரி எடுத்துக்கிட்டீங்க வீடு மாரி எடுக்கல வில்லா மாரி
விலாமேரிய அது வந்து வாகு மாநுலத்தோங்கா
ஓ ஆ சரி சரி
அப்ப வந்து ஒரு ஆள் அப்ப வந்து ஒரு ஆளுக்கு நானூத்தி சம்
ஓ மொத்தமா நீங்க அவ்ளோ பேரு இருக்க போய் உங்களுக்கு கொஞ்சோ கம்மிய ஆயிடுச்சு இல்லிங்களா சரி சரி சரி ச் ச ச ஆனா தனியா போகு நா அதிக மாகுல அதா கே
ஆமா தனியா போயி ட்டு ரெண்டாயிர பெரும்பாலு தனியா போனாலு காசு தா அது நா அப்ப ஒரு பத்து பேரோட போனா ஒரு அஞ்சாயிருபாவ பத்து
ஆமா ஆமா சேர்த்து போடுறனால
ஆமா அது மாரி ஃபுட்டஸ் பிட்டுதா
ஆ எல்லாருமே
ஆமா எல்லாமே ஆர்டரு பண்ட்டு மாத்தி மாத்தி சாப்ட்டு அதுக்கப்புறோ ஒரு இவ்ளோ பல்க் அமௌண்ட்னா இத எல்லாருக்கு இது பண்ணி குடுக்கவேண்டிதா
த்தர்ரது
ஆமா
ம்
நீங்க எங்கனா போய்றீகன
ஆம்மா நா ஊட் டி தா போயிட்டு வந்தே ம் இன்னைக்குதா வந்தே நா போய்ட்டு நாலு நாள் இண்டு இன்னைக்கு ட்ட வந்த
நீங் ஃபேமிலியா
ஆமா ஆமா நாங்க எ எங்க ஃப்ரெண்ட்ஸ் குடும்ப எல்லா சேந்து போனோ நாங்க ஒரு நாலு ஃபேமிலி போய்டு வந்தோ ஆமா ஆம் ஆமா ஆமா கொழந்தைங்க இருக்காங்க ஸ்கூல் போறாங்க உள்ள வா
ஓ நீங்க மட்டா ஆகுங்
இல்ல இல்ல எங்க வ வீட்டுக்கார ங்களோட ஃப்ரெண்ட்ஸ்சு அவோங்க பசங்க அவுங்க புள்ளைங்க எல்லாரு நாலு ஃபேமிலி போய்ருந்தோ நல்லாதா இருந்துச்சு
ஃப்ரீடமா இருக்க முடியாத நாலு ஃபேமிலி போன கூட உங். ஃப்ரெண்ஸ் கூட போனதா ஜாலியா சிரிச்சி பேச இஷ்ட போட்டுனு
அப்படல்லா வந்து இது பண்ண மாட்டோ இவுங்க சின்ன வயசுல இருந்து எல்லாரு சரிஞ்சோங்ணால நல்ல ஜாலியா இவுங்க எல்லா அ அ என்ஜாய் பண்ட்டு வந்துட்டோ நாங்க